ஹலோ
ஆ கேக்குதுப்பா வணக்கம்பா நல்லா
உ வணக்கம் நல்லா இருக்கீங்களா
கிங்ளா நல்லா இருக்கேன்ப்பா
நீங்க எப்டி இருக்கீங்க உ
ஆ நல்லா இருக்கே
ம் என்ன செஞ்சீங்க டி என்ன சமைச்சிங்க இன்னைக்கி
ஆ நான் இன்னிக்கு முருங்க க்கா சாம்பார் சாதம்மா அவ்வளோதாங்க
ம் நானு அதேதா முருங்கா மாங்கா சாம்பார் ம் ஆ ம் இத் து கோ முட்ட அப்புற சுண்டல் அவ்ளோதா ரசம் தயிரு ம் ம்
ஓ நானு மாங்கா இருக் கு என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல அப்டியே வச் வச்சிருக்கேனா இதுல சாம்பார்ல போடலான்ற ஒரு இதே எனக் வர்ல
ம் நானு அப்டிதா அன்னைக்கு கொஞ்ச போட்டே இன்னைக்கு பாதி போட்டே அவள்ட எடுத்து போட்டே
ஓ வெறும் மாங்கா மட்டு போட்டு செய்யலாமா சாம்பார்
ம் அதுவு சூப்பரா இருக்கு என்ன புளிய ரொம்ப வுடக்கூடாது புளி ரொம்ப வுடக் து வெறும் மாங்கா போட்டு செய்யிடம் சாம்பார் நல்லா டேஸ்டா தா இருக்கு புளி வுட்கூடாது ரொம்ப என்ன மாங்காள புளிப்பு இல்ல ஆ பெங்களூரு மாங்கா தா நானு போட செஞ்சு இன்னிக்கு
ஓ ஓ
பெங்களூர் அம்மாங்க தான் போட்டு செய்யறது இங்க எல்லாமே பெங்களூரு மாங்க தான் போட்டு செய்யறோம் மாங்க சாதமும் நல்லா தான் பண்றேன்
ஆஹ் மாங்க சாதம் அதுல செய்வாங்க தெரியும் அஹ் இதேதான் எனக்கு
நாங்க அதையே தான் போடுவோம் எங்களுக்கு அதான் நிறைய கிடைக்கும் இங்க அதனால அத்த தான் போடுவோம் பெங்களூரு மாங்கதான் போடுறது
உம் உம்
உம் அப்புறம் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நான் ஒன்னும் பண்ணலப்பா கால்ல இருந்து இந்த சாப்பாடு மட்டும் செஞ்ச அவ்வளவு கொடுத்து விட்டுட்டேன் மிஷின்ல மட்டும் ரெண்டு ட்ரிப்பு துணியை போட்டு காயப்போட்டேன்
உம்
அதுக்கப்புறம் வெட்டியா தான் ஓட்காந்து இருந்தேன்
அப்படிங்களா
வீட்டு பாத்ரூம்ல்லாம் கிளீன்
உம்
அஹ் இப்ப திருப்பியும் காபி போட்டு குடிச்சிட்டு
உம் உம் இப்ப எல்லாம் செய்யறீங்களா எல்லாத்தையும்
ஆஹ
எப்ப செய்யணுமா தெரியும்
ஆஹ் நைட்டுக்கு தோசை மட்டும் பா சாம்பார் இருக்கு தோசை மட்டும் ஊத்திப்பேன்
உம்
என்ன மேல முடிஞ்சு
நாங்களும் அப்டி தான் நைட் சாம்பார் இருக்கு முருங்ககா மாங்க சாம்பார் இருக்கு தோசை மட்டும் ஊத்தி எல்லா முடிஞ்ச்சு எனக்கும் நாங்களும் சம நைட்டு எது மதியதா தெஞ்சது அப்டே நைட்டுக்கு வச்சிக்கிறதோ
ஓ ஓ
ம்
பியா அந்த மத்தியானம் ச கொழம்பு இல்லன்னா தான் சட்னியோ எதாவது
ஆமா அது இங்க நாங்க ரெண்டு பேரு இருக்கிதுனால காலி ஆகாது அது நைட்டுக்கு சேத்து கொஞ்ச வச்சறது வக்கிதே கொஞ்ச தான் அதுவே ரெண்டு பேருக்கு தெரியாம ம் ம் ம்
எனக்கும் சாம்பார் மட்டும் எப்ப வச்சாலுமே நறையா மீந்துருது இத்தனிக்கும் ஒரே இப்படி பருப்பு தான் போடுவனே
ம் ம்
அதுவே சாம்பாரு இதுதான்
அது பொரியல் எல்லாம் இருந்துச்சின்னா சாம்பாரு கொஞ்சமா ஆகும் இன்னிக்கு நா பொறியல் கம்மி பண்ட்டேன்
ம்
பொறியல் மட்டும் பண்ணே முட்ட வெச்ச அவுங்களுக்கு ஏ
ஆ
அவ்ளோதா சுண்டல் நைட்டுக்கு எத்துக்க தா ஈவினிங் எத்துக்கறன்னாங்க ம் அவ்ளோதா செஞ்ச இன்னைக் ஏ இப்ப நான் எனக்கே அந்த சாம்பார் மட்டும் சூடு ஏத்திட்டன்னா சரியாப்படுது ம் ம் தோச சுட்டோம்னா சரியா போது
தா மறந்துட்டே சரி வேல செய்யுறவங்க வந்து சாமான் கழுவி வச்சிட்டு போயிடுவாங்க
நா வச்சுக்கிறே சூடு பண்ண
தெரியல நீங்க இ சொல்லு போது தா ஞாபகோ வருது
அவ்ளதா போய் வச்சிருங்க நானு இதேதா வச்சே ஏன்னா மாங்காய் போட்டதுனால சீக்கிர கிடாது உ உ அதனால கொஞ்ச லேட்டாவே சூடேத்தலா அப்பிடின்ட்டு இன்னக்கு கொஞ்ச வேல அதிகோ அது இப்பதா எல்லா வேளயு முடி கார்ர
ஓ சாம்பார் ஒரே நாள்ள கெட்ருமா
உ
சாம்பார்ல்லா ஒரே நால்ல கெட்ருமா
ஆமா சூடயேத்தலனா கெட்ரு ஈவினிங் நைட் சூடேயேதலனு நிச்சுவோ நைட்டு எட்டு எட்றைக் சாப் அப்பற மேலனா கெட்ரு புடியேத்தலனா அப்டிங்களா உ
எனக்கு இதுவரைக்கு ஆ ஆ அதுக்காக நா சூடு பண்ணுவே ஆனா கெட்றதுல்ல
உ உ தெரியல அப்பமே ஈவினிங் டீ வைக்கும்போது சூடு பண்ருவே இன்னைக்கு டீ வைக்கும்போது கொஞ்ச வேல இருந்தது ஆ து சாமான்லா கழுவாம அப்ட்யேந்துது அதனால அதெல்லா கழுவி வஷ்டு இன்னக்கி நறைய தோழி கொஞ் பண்ணிருந்தாங்க அந்த டைம்ல கொஞ்ச தூங்கி டே நால்ர மணிக்கி
ஓ
உ உ அதுக்கப்புற ஒரு ரெண்டு பேரு கிட்ட பா பேசினே அவ்ளோதா ஆனா அதுகப்றோந்தா எனக்கு டாஸ்க் வந்தது து
பெரியன்னா போய் பாத்து பத்தி பேச வேண்டா
அப்டிங்ளா சேரி சேரி ம்
சாப்பாடு நல்லா செய்வீங்க
நாணு எல்லாமே இப்போ நல்லா செய்வேன் நா வித விதமா செய்வேன்
அதுதா அதுல ரொம்ப நல்லா செஞ்சு ஜி எல்லாருக்கோம் புடிக்குன்ற மாரின்ற சாப்பாடு என்ன
ம் பிரியாணி ஆ அ பலாப்பழ பிரியாணி பலாக்காய் பிரியாணி அத வந்து ஆ சொல்றேன் நம்ம பிரியாணி செய்யிற மாதிரியே தா ன்னா பலாக்காய் வந்து ஆகாயா இருக்கணு பிஞ்சியா இருக்கணு அது வந்து பதுக் பழுக்குற ஸ்டேஜிகெல்லா இருக்க கூடாது பெருசா அந்த மாரிலாம் அது சின்னதா பிஞ்சியா இருக்கனும் பலாக் கொய் அது வந்து நம் ப எல்லாத்தையும் நல்லா அந்த பேகஸ் சத எல்லா வெட்டிட்டு ஆ ம் மேல இருக்க சதை எல்லா வெட்டி போட்டுட்டு உள்ளக்கிற அந்த இது மட்டும் எடுத்து கட் பண்ணி வெச்சு விசில் உட்டுடனும் ஒரு விசிலு நல்லா கழுவினனும் நம் எப்டி இது போட்டு கலுவுமே மீன் கலுவுமே அந்த மாரி உப்பு ஆமா அதெல்லா போட்டு கலுவிடனும்
ம் ம்
அது கலுவி உட்டு அதுக்கப்றோ இது அது கலுவி உட்டு இது பண்ணனும் என்னது விசில் உட்டுறனும்
ஓ ஓ ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ ஹலோ ஹலோ கொஞ்சோ மேல வந்து பேசுறீங்களா